ஒ வணக்க வணக்கங்க
நீ என்னங்க பண்றீங்க
நாங்க படுத்து தூங்கலாமா இல்ல கொஞ்ச நேர ஏதாது படிக்கலாமானு யோசிசுட்டு இருக்கேங்க
படிங்க படிங்க படிச்சுட்டு இருங்க நல்லா ஒக்காந் படிங்க எக்ஸாம் வருது கிட்ட படிச்சு பாஸ் பண்ற வழிய பாருங்க பாஸ் பண்ட்டு ஒரு வேலைக்கு போங்க ஒரு வேலைக்கு போங்க நம்மனால முடியும் அறுவது வயசு ஆனாலு நம்மளோட முயற்சியை மட்டு கைவிடக் கூடாது வட வயசு ஆச்சேனு விடக் கூடாதுங்க நம் முயற்சி பண்ணிட்டே நாங்க லாஸ்ட் வரையு அறுவது வயசு னா கூட நம்ம வேல ஒரு நாள்னா கூட கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு ஒக்காறோங்க
கண்டிப்பாங்க நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்குங்க படிக்கணு தா நெனக்கிறே படிக்கணும்னு நெனக்றேங்க புக் புக் எடுத்தாலே தூக்கம் வந்ருதுங்க
அப்போ தூக்க வரும் போது புக் எடுக்காதீங்க
புக்க எடுத்தாதாங்க தூக்கமே வருது சரிங்க சரிங்க சரிங்க நீங்க சாப்ட்டீங்களா
அ சாப்டேங்க சப்பாத்தி செஞ்செ சப்பாத்தியு முட்ட குருமாவு செஞ்செ நல்லா ஒரு மூணு சப்பாத்தி சாப்டா கட கட னு உள்ள போயிடுச்சு
சரிங்க சரிங்க சரிங்க அதாவது டெய்லி நம்மளே சமைக் க்கிறோ நம்மளே சாப்றோ அது நமக்கு யாராவது செஞ்சு தர மாட்டாங்களானு ஒரு எதிர்பார்ப்பாவே இருக்கு
இல்லங்க எதிர்பார்ப்புல்லங்க அது ஏக்கமாவவே மாறிடுச்சுங்க எனக்கு அது யாருன்னா செஞ்சு ஏ கையில குடுக்குவாங்களா நா சாப்டுவோமானா அப்டி இல்லங்க நா தாங்க அந்த சமையல் அறையில ஒரு நாலு மணி நேர அஞ்சு மணி நேர அங்க நிக்கணுங்க நானு காலையில தோசைக்கு நிக்கணு மத்தியானத்துல சாப்பாடு போட்ற நிக்கணு செய்றதுக்கு அப்டே கண் டினியூ ஆவு நைட்டுக்கு இப்பனா என்னமோ அப்பப்போ டீ காஃபி யார் யார்ல்லா கேக்றாங்களோ அவுங்களுக்கு பால் காய வச்சு பூஸ்ட் கலக்கி குடுத்துட்டு வர்ணு என்னங்க பண்லா நம்மளுக்கு யாருங்க அப்டி செய்வாங்க அம்மா வீட்ல போனா கூட நாங்க பரவாலங்க எங்க அம்மானா கொஞ்ச செய்வாங்க எங்களுக்கு என்னா ஒரு பத்து நாள்ன்னா கூட கொஞ்ச நிம்மதியா இருப்போ என்ன பண்றதுங்க என்ன பண்றது நீங்களு செய்ற அ
வீட்ல எல்லாருக்கு தோச சுட்டு குடுத்துட்டு அவுங்க எல்லா சூடா நம்ம சுட்டு சுட்டு குடுப்போ அப்டியே சாப்டுவாங்களா நம்ம ஒரு ரெண்டு தோச சுட்டு எல்லாத்தையு எடுத்து வச்சுட்டு அந்த ஆறுன தோ சையதா நம்ம சாப்புட்றோ சப்பாத்தி செஞ்சு வச்சாலு அப்டிதா அவுங்களுக்கு சுட சுட போட்றோ அப்போ அதே இது நம்மளு ஆசப்படுவோ நமக்கு ரெண்டு தோச சுட்டு குடுப்போனு யாருமே நெனக் க்க மாட்டேகிறாங்கங்க அதே மேரி
ஆ ஆமாங்க கஷ்டமா தாங்க இக்குது அதெல்லா யோச்சாவே என்னங்க பண்றது இந்த வாழ்க்கயே வெறு த்து போச்சுங்க நம்ம என்னாங்க கிட்டத்தட்ட எனக்கு கல்யாண ஆயிட்டு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆய்ருச்சுங்க அதே தாங்க அதே கண்டினியூவா வேல செஞ்சுட்டே இருக்கறது ரொம்ப ஒரினஸ்ஸா இருக்குங்க மைண்டு
நா ஆனா செல பேர் வீட்டுக்கு போய்ருக்கேங்க இப்ப எங்க அக்கா வீட்டுக்கெல்லா போனா எங்க அக்கா வந்து என்ன பண்ணுவாங்கனா அங்க பசங்களுக்கு அவுங்க வீட்டுக்காரங்களுக்கு தோச சுட்டு குடுப்பாங்க சுட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்து உக்காந்துருவாங்க அதுக்கப்றோ அவுங்க அத்தான சாப்ட்டு முடிச்சதுக்கப்றோ அவர் சுட்டு குடுப்பாரு எங்க அ க்காக்கு அதே சப்பாத்தியா இரு ம் சப்பாத்தியா இருந்தாலு அப்டிதா என் ஏன்த்த அப்டின் கேட்டா அவங்க சொல்லுவாங்க நம்ளு சூடா சாப்டனோ மாரி அவுங்களு சாப்புட்ணுல்ல அப்பதான டேஸ்டா இருக்கு அப்டிம்பாங்க அது ஏய் நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கு புரியல
புரியாதுங்க அவங்களுக்கெல்லா வாய்ப்பு இல்லைங்க வாய்ப்பே இல்லைங்க அவங்களுக்கெல்லா புரித்துக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா அந்த மாரி வந்து வம்சத்துலந்து வந்துருப்பாங்க அவுங்
ம் ம் அவுங்க இதெலா பேஸ் ல இருந்து வர்ணு என்னாங்க
வரணுங்க அதாவது லேடிஸ்கு வந்து செய்யணுன்றது வந்து கொஞ்சோ கொஞ்சோ தா ஒரு மனசாட்சியோடு இருக்கணு அவங்களுக்கெல்லா வராதுங்க நம்ம எதிர்பார்த்து எதிர்பார்த்து எங்க வீட்டுக்கார ஒரு நாள்த்து ஹெல்ப் பண்ணுவாருங்க சப்பாத்தி எ தோ சப்பாத்தி சென்னா அவர் தா இது பண்ணி தருவாரு தேய்ச்சி குடுப்பாரு அவ்ரு தா
சூப்பருங்க உங்களுக்கு அதுவாது செய்றாங்களங்க
பக்காவ க்ளீனா பண்ணி குடுப்பாரு நீட்டா பண்ணுவாரு நா தா வந்து வேணான்னு சொல்லுவ ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே ரெடி பண்ணி எனக்கு சுட்ற வரையு அவரு சுல்ற சுட்டுமான்னு கேப்பாரு செரி சுடுங்கனா சுட்ருவாரு மா சுத்தமா செஞ்சுப்போ அது ஒன்னு பிரச்சன இல்ல இப்போ எனக் ஒடம் சரியாதுன்றதுக்காக அவரு செய்றாருங்க இல்லன்னா அவுரு அப்டிதாங்க என்னங்க அ பண்றது ம்கு
டு ஓஸ்ட்டுங்க நம்ம அப்பதா சாப்டு உக்காந்துருப்போ ஆ அது எடுத்து வச்ட்டியா டீ போட்டியா அப்டின்பாங்க நம்ம சாப் ட்டுட்டு இருக்கோங்கறத பாத்துட்டுருப்பாங்க நா கேட்டுட்டே இருப்ப சாப்ட வரீங்களான்னு கேப்ப இல்ல வரலன்ருவாங்க நா செரி யாரு வரலன்னு சொல்லிட்டு நா போய் அப்பதா சாப்பாட்ல கை வைப்பே நா சாப்ட்டு ட்டுடே இருக்கேங்கிறத என் பையனு பாப்பா என் வீட்டுக்காரும் பாப்பாங்க சேரி சாப்ட்டு முடிச் ச்சசோன்னே கேப்போல்ல ஆ போயி சாப்பாடு போடு அப்ப நம்ம சாப்ட்றதுக்கு என்ன அர்த் த இருக்கு
ஆ அப்ப சாப்ட்னு இருக்கறாங்களேன்ற ஒரு காமன் சென்ஸ் இருக்குனு இல்லங்க இல்லைங்க வளர்ப்பு சரியில்லைங் வள வளத்தவங்கள கேக்கணு வளர்ப் அ வளர்ப்பு சரியில்லங்க உங்க மாமியாரு வந்தா கொஞ்சோ நல்லா கேளுங்க என்ன பிள்ளைய வளத்து வச்சிருக்கற நாங்க எத்தன நாளைக்கு இதே சமாளிக்கிறது
அ ஆ கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க கண்டிப் பாங்க உங்களுக்கு எப்படிங்க உங்க பசங்க எல்லா சப்போர்ட் பண்ணுவாங்களா உங்களுக்கு
ஐய்யோ பசங்க ரொம்ப சூப்பர் டாப்பு டக்கருங்க ஏன் கேக்கறீங்க நகர் சேர் அப்டி இப்டி நகறாது திரும்ப நம்மதா திருப்பணு ஆமாங்க நா ஏன் வளர்ப்பு இன்னு ஓகோங்க ஆமாங்க என்னங்க பண்றது ஐய்யோ அது என் சின்ன பையன்னு ஒண்ணு பெத்து வெச்சிருக்கங்க அதுதாங்க டாப் டக்கரு செம்மயா பேசுதுங்க எதுனா ஒரு வேல இப்டி திரும்புனா போது நம்பனால முடியாதுப்பா கால் வலிக்கு சாமி நீ கெளம்பு கெளம்பு கெளம்பு அதெல்லா ஊ வேல நா இப்பதா கிரிக்கெட் விளையாட்டு வந்து இப்பதா நொழையறே உனக்கு கண்ணு பொருக்கலையா
அ
இத்தனைக்கு கிரிக்கெட் விளையான்ட்டு ரொம்ப ஓஞ்சி வந்துருக்குறானுங்க கடைக்கெல்லா போக்கூடாது அவுங்க
அ
ஐய்யோ ஏன் கேக்குறீங்க வெளிய சொல்ல முடியாது அந்த மாதிரி குதிப்பாங்க
அப்ப நமக்கு என்னைக்கு தாங்க ரெஸ்ட் கெடைக்கு
ஓ வாய்பே இல்லைங்க விடிவு காலம் என்னைக்கு வருமோ கடவுளுக்கு தாங்க தெரியு நம்மதாங்க பொலம்பிட்டே இருக்கணும் போங்க
அப்டியே அத்தா நா உங்களுக்கு வாழ்க்கையில வந்து இத இது இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி ஒரு மாற்றங்கள் நம்ம லைஃப் ல நடந்தா நல்ல இருக்கும்னு சொன்னீங்கன்னா நீங்க எதில எதிர்பாப்பீங்க
நாடாங்க நா வந்து ஒரு மாற்றம் வ ருதுன்னா ஆ நா வந்து சின்ன வயசா மாறின்ணும்னு வேண்டிப்பேங்க சின்ன வயசுலயே போயிட்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த லைஃப்ப வந்து அப்படியே கன்டினுவா வேணும்னு அன்ற மாறி மாற்றம் வேணும்னு கேப்பங்க கல்யாணமே இல்லாத வாழ்க்க எப்டி இருக்குமோ அந்த மாறி வாழ்க்க
சேரி சேரி சேரி சேரி
அந்த மாறி வாழ்க்கை வாழ்ந்துட்டு நா பாட்டுக்கு சம்பாதிச்சு ட்டு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோட அப்பா அம்மாவுக்கு எதுனா வாங்கி குடுத் து அவங்க ஜாலியா வச்சுட்டு அவங்க மைண்ட ரெப்ரெஷ் பண்ணிட்டு நம்ப ஜாலிய இருந்துட்டு எந்த ஒரு கமிட்மெண்ட்லயு சேராம நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு போணும்ன்ற ஒரு மாற்றம் வேணும்னு கேப்பங்க
கண்டிப்பா கண்டிப் நா வந்து எனக்கு வந்து சின்ன வயசு இதும் வேண்டா பெரிய வயசு இது வந்து அந்த நம்ம காலேஜ் படிச்சுட்டு வேலை பாத்துருப் போ இல்லையா ஒரு டைமு ஒரு அஞ்சு வருஷம் அந்த லைப் வந் து வேற மாதிரி லைஃப் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சி சுத்தி நமக்குன்னு ஏதோ வாங்கி நமக்குன்னு செலவழிச்சு நம்ம காசு நம்மக்க அப்டியே அந்த லைஃப் வந்து எனக்கு வேணு நெனப்பே
சோ
அந்த லைஃப் திரும்ப நமக்கு வராதா நம்ம வந்து நெறைய எதிர்ப் பார்ப்புகளோட கல்யாணம் பண்ணிட்டு வாரோம் கடைசில நமக்கு கடச்சது ஒரு வேலக்காரிங்கங்கற பட்டோ மட்டும்தா
ஆமாங்க ஆனா வந்து அத சாப் இத நானு எங்க வீட்ல சொன்னா கோவோ வந்துருங்க எங்க வீட்டுக்காருக்கு நானே ஒரு வேலக்காரி தா அப்டின்னு சொன்னா கோவம் வந்துரு அவருக்கு அதாவ்து ஒரு பொம்பளையா உள்ள வரும்போது நம்ப வந்து அ ஒரு அடிமத்தனல்லாம் கிடையாது ஏ குடும்போ ஏ குடும்பத்த நாந்தா பாப்பே நாந்தா ப்ரொட டெக்க்ஷன் குடுப்பே ஏ புருஷனா நாந்தா பாத்துப்பே எங்க மாமியார நாந்தா பாத்துக்கணு ஏ புள்ளைங்களுக்கு நாந்தான் அப்டின்னு ஒரு பொம்பள நெனச்சிட்டாங்கன்னா அவுங்கதா செய்யணுமா அது சந்தோஷமா செய்யணுமா மனசு கோனிட் டோ என்னன்னா வேலக்காரி நா செய்யட்டுமா அப்டின்னு அந்த வார்த்த வந்துச்சுனாவே அவருக்கு கோவோ வந்துருங்க நா ஒரு மைண்ட்ல சொல்லுவே அ நா ஒரு மீனிங்ல சொல்லுவே இவரு ஒரு மீனிங்ல எடுத்துப்பார்
அத இல்லேன்னு சொல்லல அதுவு இருக்கட்டு ஆனா நம்மள நம்ளோட கரியர் நம்ளோட ஆசைகள் நம்ளோட எதிர்பார்ப்பு எல்லா அதெல்லா ஒண்ணு இல்லாம போயிடுச்சே அப்ப அதெல்லா ஜீரோவா ஆக்கிட்டு தா நம்ம இங்க வர்ணுமா
ஆமாங்க அதுதாங்க நம்மளோட தலையெழுத்து நம்ம பெண்களோட தலையெழுத்தே அதுதாங்க அதுதாங்க ஆனா அது சந்தோஷமா ஏத்துன் செய்றவங்களு செய்றாங்கங்க படிக்காதவங்க அன் து அவங்க வந்து ரொம்ப அந்நியோனியமாவும் வாழ்றாங்க ஹஸ்பண்ட் ஒயிப் நம்ப வந் கொஞ்சோ கஷ்டப்பட்டு இன்னா பண்றது ம் கஷ்டப்பட்டு இன்னா பண்றது அப்படின்றது ஒரு வாழ் க்க வாழணுன்றது அப்படியு கஷ்டப்பட்டு வாழக்கூடாதுங்க இப்டியும் வாழ்ணு அப்டியும் வாழ்ணு
ஆமாங்க நா வந்து ஒரு நோய் இல்லாத வாழ்க்கய வாழணும்னு ஆச ப்படுறேங்க பணம் காசு வேண்டாம் எனக்கு நோயே இருக் ஆ நோய் இல்லாத வாழ்க்க எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷனே அதுதாங்க நோயே இருக்க கூடாது ஆஸ்பிட்டல் கே போக்கூடாது எதுகெடுத்தால் அந்த நோய் க்கினே நம்ம வந்து எவ்ளோ காசு செலவு பண்றோ எவ்ளோ மன ஸ்ட்ரெஸ் ஆகுறோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதுக்குள்ளேயே கொண்டு வந்துருதுங்க ஒரு டைம் வந்து முப்பது வயசு ஆற வரைக்கு அந்த ஒரு ஸ்டெ ட்ரஸ்ஸு ஆன்சைட்டி படபடப்பு அப்படின்னா என்னன்னே தெரியாது ஆனா இப்போ நாப்பது வயசு தொட்ட உடனே படப்படப்பு எல்லா ஜாஸ்தியாயிட்ச்சு எத பாத்தாலும் பயோ எங்க பாத்தாலு பயோ என்ன வாழ்க்கன்னு ஆயிர்ச்சு என்னடா எத்தன காலத்த நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாம போயிட்டோமே நம்ம மூளைய அப்டின்னு ஆயிடுச்சுங்க
ஆமாங்க ம் நானு அதுதாங்க எ அதாவ்து நா ஏ சின்ன வய்சுல எல்லா வந்து எல்லோர் முருங்கமரோ இருக்கு அப்டியே ஜம்ப் அந்த குரங்கு ஜம்ப் பண்ணும் பா த்தீங்களா அந்த மாதிரி ஜம்ப் பண்ணுவே ஜம்ப் பண்ணுவே ஓடுவே அங்க ஓடி வருவே அங்கந்து ஏறுவே எங்க அம்மா உள்ள வர்றதுக்குள்ள உள்ள எறங்கி பின்னாடி பக்கத்து ஓடி வந்து உள்ள உக்காண்டுட்டுக்குவே இப்ப ஒரு ஸ்டெப்பு எறங்கும்மோதே கைய புடிச்சுன்னு பயந்துன்னு இறங்கறே எங்கனா உழுந்துருவோமோன்ட்டு
அ
அ அந்த மாரி வந்து இப்போ ஒரு பய வந்துருச்சு இந்த என்னடா இது வைசு ஆயிடுச் நம்மக்கு அப்போ நம்ப்ளுக் கொரு நம்பள பாத்துக்கற்துக்கு ஒரு ஆள்வேனூன்ற மார் நம்ப்ளுக் ஒரு பயொ வந் துர்து
உம் அதுத்தா நா வந்து அ அதுத் ந்தாங்க எங் நா எங்க மாமனார் மாமியார்ல்லாம் பாராட்டுவெ அவுங்க எழுவத்தி நால் வெய்ஸ்னாலு நாங்க தனியா இர்ந்து இருப்போங்ற தைரியொ அவுங்குளுக் இருக்குது எங் தைரியமா போற அ அந்த தைரியொ இல்லங்க ம் அந்த தெய்ரியொ வந்து எனக் இல்லங்க
அ அ அ ஆம்மங்க அது என்ன உண்மதாங்க அந்த தைரியொ நம்மக் இல்லதா கரெக்ட்தாங்க சரிங்க நன்றி தோழி அனைத்த இனப்புல குப்பட்ற
ம் நன்றிங்க
நன்றி தோழி நன்றி